ஹலோ ஹலோ
ஹலோ வணக்கம் வணக்
வணக்கம் சார்
வணக்கம் நம்ம இப்போ வந்து ந
ஓ எஸ் பேசலாங் சார்
நட்பு அப்படின்னு யோ யோசிசா வந்து நம்மளுடைய நண்பர்கள் தான் நிறைய ஞாபக வராங்க அது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு உணர்வு நம்ம நண்பர்கள் வந்து நம்மளோட மகிழ்ச்சியிலு துன்பத்திலு நம்மளோட சேர்ந்து ஒன்னு ஒன்னா பின்னி இருக்காங்க நம்மளோட
கண்டிப்பா கண்டிப்பா நட்புன்னு நீங்க பேசலா அப்படின் சொன்ன உன்னியே தன்னால ஒரு மலர்ச்சி அ என்னையு அறியாத ஒரு மலர்ச்சி நம்ம எல்லாருக்குமே அந்த மாரிதா நம்ம எல்ல ஒரு மலர்ச்சி ஒன்னு ஒரு மகிழ் ச்சி சொல்லலா அது நமக்கு அறியாம நம்ம எண்ணங்கள்ல மனசுல முகத்துல உருவாகுது பத்தீங்களா அது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பேசுறதுலே தெரியுது நல்லா சிரு சிரிச்சு ஆத்மார்த்தமா பேசுறீங்க இந்த இது தலைப்பு எடுத்த உடனே
கண்டிப்பா கண்டிப்பா அந்த தலைப் பு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் முதல்ல
இல்ல இல்ல இருக்கட்டு இருக்கட்டு இப்போ ஒரு நல்ல நண்பன் கிடைக்கும் போது இப்படிதா நமக்கும் சிரிப்பு வரு சந்தோஷத்தில சிரிப்பு வரு ஏனா ஒரு நல்ல நண்பனதா நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய செல்வமா கருதுனும்
கண்டிப்
இத வந்து நம்ம குடும்ப உறுப் பினர்கள நம்ம சொல்லவே முடியாது நண்பன மட்டும்தா இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்க முடியு
ஆஹ் கரெக்ட் தாங்க சார் நம்ம நட்பு அப்படின் சொல்லும்போது நம்ம சின்ன வயசு நட்புதா எல்லாருக்குமே அதாவது தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டிகளா இருந்தாலு நம்ம சின்ன நட்பு அப்படின்னு நம்ம சொன்னோனா நம்ம சின்ன வயசு நட்பு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல வந்து நின்னுடு நம்ம இப்படி விளையாட்ணு நம்ம அப்படி விளையாட அது பசுமரத்தாணின் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்ம மனசுல பதிஞ்சிடும் அந்த சின்ன வயசு நட்பு நண்பர்களு என்னைக்குமே மறக்க முடியாது நம்ம வாழ்நாள் முழுவதும் இல்லைங்களா
கண்டிப்பா ய அ நண்பர்கள்னாலே சின்ன வயசு நண்பங்களா பெரிய வயசானதுக்கு அப்புறோ நட்புங்கிற இதுல பழக றதவிட ஜஸ்ட் என்னன்னா என்ன அந்த மாரி ரொம்ப அவங்களுடைய அ வாழ்க்கை சம்பந்தமா ரொம்ப வந்து ஒரு பர்பஸ் ஒரு எதிர்பார்ப்புகளோடு தா பழகுறாங்களே தவிர ஆத்மார்த்தமாக வந்து அ ரொம்ப ஃப்ரீயாக ஒரு மனமுருகி பழகறது இல்ல பெருசானோன சின்ன வயசில தா அந்த பழக்க வந் து ஏற்படு எப்போமே அதனால தா நம்ம வந்து சின்ன வயசு நண்பர்கள வந்து இன்னு நினைவில வச்சுட்டு அடிக்கடி அவங்களுக்கு நலமா இருக்கியா அந்த மாரி பேசனு
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது கலங்கம் இல்லாத நட்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த குழந்தை பருவத்துல எந்த கலங்கமும் மனசுல இருக்காது வெள்ளையான மனசுன்னு சொல்லுவாங்க வெள்ளந்தி மனசுன்னு அத மாதிரி அந்த மனசுல அந்த பருவத்துல கிடைக்கிற நட்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நட்பா இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமு வாய்ந்ததா இருக்கும் அந்த நண்பர்கள்லா என்னைக்குமே பிரியாம கடைசி வரைக்கு ஒன்னு சேர்ந்து இருப்பாங்க அதாவது உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நண்பர்கள் அப்படின்னு சொ சொன்னாலே நட்பு அப்படின் சொன்னாலே நமக்கு ஒரு துன்ப வருது அப்படின் வந்திருக்கு அப்படி சொன்னாக்க அத நம்ம சொல்லாமலேயே தெரிஞ்சு என்னடா அப்படின் கேட்பாங்க பாருங்க அவங்கதா நண்பன்
ஆமா ஆமா ஒரு நல்ல நண்பண்றவ வந்து நம்மள சரியான பாதையில வந்து வழி நட த்துவாங்க நமது வெ ற்றி வந்து நமக்கு கிடைச்சதுன்னா வந்து போராமப்படாம உண்மையா மகிழ்ச்சியோட அப்படியா சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே நமக்கு தோல்வி கிடைச்சதுனா வந்து நம்மளை வந்து ஊக்குவிப்பாங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்புறம் அடுத்தது நல்லா பன்லா அப்படின்டு சோ நம்மளை கைவிடாம எப்பவும் இருப்பாங்க வள்ளுவர் சொன்ன சொன்ன மாதிரி நீங்க அதை எடுத்துக்காட்ட ங்க இல்லையா அந்த மாதிரி அப்ப எப்பவுமே உண்மையைதான் சொல்லுவாங்க
கரெக்ட் கண்டிப்பா கரெக்ட் கரெக்ட் தவறை சுட்டி காட்டுபவனே நல்ல நண்பன் அப்படினு சொல்லுவாங்க நீ ஒன்னு அழ அழ தவறை சுட்டி காட்டுறவன் வந்து நல்ல நண்பனா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தப்பையும் சுட்டிக் காட்டணும் நன்ம அதாவது நல்லது செஞ்சா அதை அஹ் என்ன சொல்றது என்கரேஜ் பண்ணனும் ஊக்குவிக்கவும் செய்யணும் அவன் தான் ஒரு நல்ல நண்பன் அதுதான் ஒரு நட்பின் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க
ஆமா கண்டிப்பா இப்போ அதுனால தான் சொல்றோம் இந்த மாதிரி நண்பர்கள் வந்து வந்து முக்கியமான வாழ்க்கை தருணங்கள்ள அமைவது ரொம்ப அவசியம் இப்போ
உம்
இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து நட்பின் முக்கியத்தும் ரொம்ப அதிகம் ஏனா
கண்டிப்பா
படிக்கிறோம் இப்போ வந்து நீங்க ஒரு வகுப்பறைக்கு போறீங்க அங்க வந்து முன்ன பின்ன எல்லாரையும் பார்த்து பேசி நட்பா பழகணும் அஃப்கோர்ஸ் கரெக்டான நல்ல ஆளுங்கள் கூட பழகி நல்ல நண்பர்களை தான் பிடிக்கணும் இல்லைநான் சொல்லல பட் நல்ல நண்பர்கள் அமைவது அங்க ரொம்ப அவசிய ஏணா நாளைக்குமுன்னபின்ன அவங்கள தான் நீங்க போய் பார்க்கனும் அப்ப வந்து இல்ல நான் யாருடையும் பழக மாட்டே எனக்கு நண்பர்களே வேண்டாம் அப்படின்னு இருக்க முடியாது சோ அதனாலதான் நண்பர்களோட சேர்ந்து படிப்பது விளையாடுவது இந்த போனது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வளர்ச்சிக்கு வந்து விளையாடறது படிப்பது மட்டும் இல்ல ஒண்ணுதான் வந்து பழக்கத்துல வாழ்க்கை பாடம் நிறைய நீ கத்துக்க முடியு
கண்டிப்பா கண்டிப்பா மன அழுத்தம்ங்கிறது வந்து இப்பதா எல்லாரும் பெரிசா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க அந்த காலத்துல எங்கங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தது பசங்களோட ஒன்னா சேர்ந்து விளையாடினாங்க அதுலயே அந்த மன அழுத்தம் மன கவலைகள் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனனா அது நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்லும் போது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான எண்ணங்கள் மூலமா தீர்வுகள் நமக்கு கிடைக்கறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருந்தது அதனால நம்ம பிரச்சனைகளை ஷேர் பண்ணும் போது அதுக்கு தீர்வு வந்து ஒரு எளிதான ஒரு விஷயமா இருந்தது மன அழுத்தம் குறைஞ்சது அந்த மாதிரி நிறைய பல பல நல்ல விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நட்புங்கிறதுனால
ஆமா இப்போ அதுதான் அதுதான் நண்பர்கள் முக்கியம்னே சொல்றேன் இந்த மாதிரி வந்து நம்ம மன அழுத்தத்துல தடுக்கணும் தடுப்பாங்க அப்புறம் வந்து நம்ம வந்து சரியான பாதைலயு மெய்னா வழிநடத்துறது ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா எப்படிலாம் தவறான பாதையில போக முடியும் எல்லா வழிவகையும் எளிதுல நமக்கு அணுகற மாதிரி இருக்கு சோ ஒரு நல்ல நண்பன் இருக்கிறது வந்து ரொம்ப அவச பெற்றோர்கள் சொன்னா நம்ம கேட்க மாட்டோம் அதுதான் வந்து உண்மை பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் சொன்னா அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஒரு நண்பன் சொன்னா ஓகேடா ஓகேடா அந்த மாதிரி ஒரு செவி சாய்த்து அவர் என்ன சொல்றாரோ அது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சுலபமான ஒரு ஆ ஒரு சாதாரணமான விஷயம் இருக்கும் ஆனா நம்ம வந்து அவ்வளோ காது கொடுத்து கேட்போ இதே பெற்றோர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வாங்க அதை நம் கேட்க மாட்டோ அதனால தா நண்பர்கள் வந்து கரெக்டான சரியான விஷயங்கள சொல்றது அவங்க கரெக்டா அமையறது ரொம்ப முக்கியமா திருப்பி திருப்பி அதா சொல்லுவோ நம்ம
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பெரிய வரப்பிரசாதம் நல்ல நண்பர்கள் அமைவது வாழ்க்கையில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்டினே சொல்லலாம் இல்லங்களா
ஆமா கண்டிப்பா
ஆமா அதோட நம்ப நட்ப தேர்ந்தெடுக்கிறது அப்டிங்கிறது வந்து சின்ன வயசுல வேணா எல்லார் கூடயு பழகியிருக்கலா நீங்க சொல்ற அந்த மாணவ பருவத்துல ஏற்படக்கூடிய நட்பை வந்து நம்ம கொஞ்சு சரியா எல்லார் கூடயும் பழகணு அதுக்காக பழக கூடாது களவு களவும் கற்றுமற அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இந்த சமூகம் வந்து எல்லாரும் நிறைந்த ஒரு சமூகம் நல்லவ கெட்டவ ஏமாளி ஆ எல்லாருமே இணைந்த நிறைந்த ஒரு சமூகம் இதுல வந்து நா நல்லவ கூட மட்டு தா பழகு வா நல்லவ யாருன்னு எனக்கு தெரியணு அப்படின்னா நம்ம தனியா தனிச்சு நிக்க முடியாது அந்த மாரி சொன்னோ அப்படின்னாக்க நம்ம தனிச்சு நிக்க வேண்டியதுதா யாரு கூடயுமே நம்ம பழக முடியாது நம்மகிட்டயு சில கெட்ட பழக்கங் பழக்கங்கள் இருக்கும் நா ரொம்ப நல்லவன்னு நானும் சொல்லிக்க முடியாது எல்லார்கிட்டயு இருக்கு கெட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கு நல்ல பழக்கங்களு இருக்கு அதுல நம்ம நல்ல பழக்கங்கள் உள்ளவங்களா நம்ம ஒரு சி பழகும் போதே தெரிஞ்சிரு இவங்க வந்து சரியா பழகு நல்லா இது பண்றாங்க நல்ல பழக்கமா இருக்கு அப்டின்னு அந்த மாதிரி இருக்கிற நபர்களோட சேர்ந்து நம்பளு பயணிக்கும்போது நம்மளோட வாழ்க்கையு சிறந்து இருக்கு
ஆமா ஆமா இப்போ பாத்தீங்கன்னா அதுதா தவறான போற நண்பர்கள் இந்த மாரி அமை அமைஞ்சுட்டாங்கன்னு வச்சக்கோங்க அவங்க வந்து நம்மள வந்து கெட்ட பழக்கங்களை வந்து ஆ கொண்டு கூட்டிட்டு செல்லவதுகான வாய்ப்புகள் ஆனா அதனால நண்பர்கள வந்து நீங்க தேர்வு போது ரொம்ப கவனமாக இருக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து நீங்க சொல்ற மாரி வாழ்க்கையையே புரட்டி போடுகிற ஒரு ஆ ஒரு தன்மை ஒரு நட்புக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க உன்னுடைய நண்பனை காண்பி நீ யார் என்று நான் கூறுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உம் அதாவது உன் நண்பனை பாத்தாலே நீ யாருன்னு தெரிஞ்சு அதாவது நீ எப்படி பட்டவனோ நம்ம யாரோட இனம் இன த்தோடு சேரும்னு சொல்லுவாங்க இல்லங்களா அத மாரிதா அதே மாரிதா நம்ம வேவ்லென்த்ன்னு சொல்லி இப்பல்லாம் சொல்லுவாங்க அந்த நமக்கு யாரு செட் ஆராங்களோ அவங்களோட தா நம்ம நெருங்கி பழக ஆரம்பிப்போ அந்த மாதிரி நம்மளோட டேஸ்டுக்கு தா அப்போ நீ வந்து நல்ல பழக்கங்களை உடையவனாக இருந்தால் உனக்கு வந்து அந்த மாரி நண்பர்களோட சேர்ந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி
ஆமா ஆமா நல்ல நட்பு அடிப்படை பாத்தீங்கன்னா ஒரு நா நம்பிக்கை மரியாதை நேர் இது மூணு இருக்கணு இந்த மூன்று குணங்களு இருந்தா வந்து அந்த நட்பு நீண்ட காலம் நிலச்சிருக்கு அது கூட நட்புங்கர வந்து மன அழுத்தத்த இந்த பழக்கத்துக்கு எப்ப வருவோ இந்த மூணு இருந்தாதா நம்ம மனக்கவலலா குறையு
ஆமா ஆமா ஆமா
அதனால எப்பவுமே உண்மையான நண்பர்கள் அவர்கள் தா ரொம்ப முக்கியோ அவர்களை மட்டும்தா வாழ்கையில வச்சுக்கணும் அவர்கள் தான் நமக்கு பொக்கியஷம் அவங்கள வந்து நம்ம மதிக்கணு நம்ம வந்து நட்பு ஆ நண்பர்கள் நம்மள மதிக்கணு நம்மளுடைய இத பகிர்ந்து நம்ம பகிர்ந்துக்கிறத கேட்டு செவி சாய்த்து கேட்டுக்கணுன்றதெல்லா நம்ம சொல்கிறோ ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதையு நம்ம கேட்கணு இது வந்து ந நட்புங்குரது ஒரு இருவழி பாத நா மட்டு உ மேல பாச வச்சு இவ எ மேல பாச வைக்காம அப்படி இருக்க கூடாது இருவழி பாதையா இருந்தா அது நட்பு நட்பு ரொம்ப நாள் நீடிக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற நூத்துக்கு நூறு உண்ம அதாவது ஆ நட்புக்கு அடிப்படை வந்து நம்பிக்கை நீங்க சொன்னது கரெக்ட் தா அதனால தா நம்ம இதிகாச புராணங்கள்ல முன்னாடியே அந்த காலத்திலேயே ஆ அதாவது யுகங்கள் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க கர்ணன் து துரியோதனன் நட்பு அத மாதிரி பிசிராந்தையார் நட்பு அத மா
ஆமா பிசிராந்தையார் கோவ வரு
மாதிரி நட்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் நெறய பேர்
அந்த மாரி அதனாலதா சொல்றே நல்ல நண்பர்கள மதிக்கணு பாதுகாக்கணு இது நம்மளுடைய கடம அவ்ளதா ஆ நன்றி வேற ஒரு இதுல பாப்போ வணக்கம்